ஹலோ என்னப்பா தூங்கியாச்சா
இல்லப்பா தூக்கோ வரல என்னன்னே தெர்ல
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சுப்பா தோச
சாப்டாங்ளா சிக்கன்
பாப்பாங்களா தூங்கிட்டாங்கப்பா ஏன்னா ஸ்கூலல்லா இன்னு ஓபன் பண்ணிருவாங்கல்ல
நாள்க்கே தூங்க வக்கணு
ஆ ஆமாப்பா நேத்துலே தூங்கி பழக்க வைக்கணு நேத்துலே எந்திரிக்க வைக் பணம்
உங்களுக்கு காதலுனே எந்ச்சு வன்ட்டீங்க
ஆ அந்தக் கொடுமைய ஏப்பா கேக்குறீங்க
அப்றோ என்ன தா பண்ணீங்க
அது என்னாச்சுன்னா நம்ம அந்த சும்மாருக்காம பின்னூஸ் இருக்குல்லையா
ம்
அத வந்து காது அதாது தூங்கிட்டு இருக்கும்போது சடார்ன்னு இப்டி திரும்பு போது காதுக்குள்ள எதோ போன மாதிரி ஆயிச்சு சே எறும்பு எதாது உள்ள போயிருச்சாட் இருக்கு அப்டின் சொல்லிட்டு பாக்குறே ஒரு மாரி கொடையுற மாதிரியே இருந்தது அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு ஆ பின்னு சுட்டு கொடஞ்சுட்டே
ஆ
அது என்னாச்சு செப்டிக்கு அந்த இது இருக்குல ஜவ்வு இருக்குல்ல ஜவ்வுல போயி அந்த பின்னூசி பட்டு செப்டிக்கு ஆயிருச்சு ரெண்டு நாளா மூணு நாளா காதுல இருந்து அப்டியே ஒரே சியா வடி ஆரம்பிச்சிருச்சு
என்னதா பண்ணீங்க
அய்யோ அது ஒரு மரண வேதன மாரி ஆயி போச்சு அது இப்டி சாய முடில்ல அப்டி சாயல இப்டி கீர சமைமிச்சா உள்ள இருந்து எதோ கொட கொட கொட கொடன்னு வர மாரி இருக்கு இப்டி இப்டி சரிச்சோம்னா உள்ள கொட கொடனு போற மாரி இருக்கு
ம் இன்னிசியல உடலாமா
அது எதா ஒரு என்ன சொல்றது ஒரு அவசரத்துலயோ இன்னு எதாது உள்ள போயிச்சுன்னு ஒரு பயத் திலயோ ஆ இல்ல தூக்கத்திலயோ என்ன ரீசன்னே சொல்ல முடியல அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு ஜீ ஹெட்ச் க்கு போனா ஜீ ஹெட்ச் இன்னைக்கி வாங்க நாளைக்கி வாங்க நூறு மாத்திரைய குடுக்குறாங்க நாளைக்கு வாங்கங்கிறாங்க மறுபடியு ஒரு மாத்திரைய குடுக்குறாங்க நாளைக்கு வாங்கங்கிறாங்க சேரி ஆர் எஸ் புரோம் அந்த மாதிரி எல்லா போயி கேக்கலா அப்டின்னு நெனைச்சோம்னா பீஸ்ஸு ஐயய்யோ அந்த சும்மா காது கிளீன் பண்றதுகு மட்டுமே ஆயிரம் ருபாயோ என்னமோ எட்நூறு ருபா பாக்கோ சொன்னாங்க ஆ அமௌண்ட கேட்டதுமே ஒரு அம்பது விசா பினி சூட்டு அம்பதாயிரோ செலவு அப்டிங்கிற மாரி ஆயி போச்சு
தேவயா இது
ஆ அப்புறோ சேரின்னு சொல்லிட்டு அங்கியு இங்கியுனு விசாரிச்சு ஒரு ஒரு வாரமா அந்த சீக்காதோடயே பஞ்சு வச்சு அடச்சு எங்கயும் போகாம எங்க போனா எதாது யாரோ சொல்லிருவாங்களோ எதாது கேட்டுருவாங்களோ அப்டின்ட்டு அங் கினு போயிட்டு கடைசியா எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு டாக்டர் இருந்தாரு
அதாதா பின்னடியாக்க அடிச்சிட்டே
ஆ ஆ அதா சொல்லுவாங்களே கைக்கெட்னது வாய்க்கெட்ல அப்டிங்கற மாரி கண்ணுக்கெட்னதுக்கு மூளைக்கு எட்டல
ஏன் எட்ல ஆ
அந்த மாரி ஆயிப்போச்சு
அப்றோ என்னாச்சு போனீங்களா
அப்பறோ அவர போய் காலையில பாத்தா சாய்ந்ரோ வாங்கங்கறாரு இங்க அவ அவ வலியோட துடி ச்சிட்டே இப்ப வா அப்பவானு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு அவுரு அப்பறோ சேரின் சொல்லிட்டு அவருட்ட சாய்ங்காலோ வான் சொல்லவும் போனா அவரு ஒரு என் போனதுமே காது கிளீன் பண்ல ஒரு ஒரு நாள் மாத்ர குடுத்தாரு அப்பறோ அந்த இது காதுல் இருக்கறது லைட்டா முன்னாடி இருக்க அந்த இது சீய்ய மட்டு எடுத்து டெஸ்ட்டுக் குடுத்த
அப்ப பாப்பாக்கு வேற ஃபீடிங் பண்ணிட்ருந்தோமா மாத்ர போட்டா பாப்பாக் ஃபீடிங் பண்ண முடியாது
அதாதா
பாப்பா வேற பாலுக்கழுவா ஃபர்ஸ்ட்டு பாப்பா அப்போ
ம்
அப்போ சேரின் சொல்லிட்டு சேரி அதோடையே நம்ம மாத்ர போல்லைன்னா நம்ம ஒரு இதா இருக்க முடியாதுன் சொல்லிட்டு மாத்ரய போட்டுட்டு கொஞ்சோ நேர கழிச்சு பாப்பாக்குல்லா குடுத் போட்டு தூங்க வச்சுட்டோம்னா மறுபடியோ ஒரு மாத்ர குடு ப்பாரு மத்தியானத்துக்கோ சாய்ங்காலோ அந்த மாரிலா பிரிச்சு குடுத்தாரு ஒரு ரெண் நாள் சாப்ட்ட வலி கேட்ருச்சு
ம்
அதுக்கப்றோ மூணா நாள் போனா ஒரு கம்பி எடுத்துட்டாரு கைல
எதுக்கு
காத கிளீன் பண்ண
நீ உட்டதோட பெர்சா எடுத்துட்டாரு
கம்பிய பாத்ததோ அரண்டு போயி அவுரு கிளீன் பண்றக்குள்ள
ம்
அவுரு என்ன கேட்டாரு உண்மையிலே உனக்கு நார்மல் டெலிவரியாமான்னே கேட்டாரு இன்ன பொஸ்க்குன்ன அது என்ன சொல்றது நமக்குன்னு வந்தது எங்க வீட்டுக்காரு தா
அந் மனுஷ ம்
அவுரு என் காத கொடஞ்சாரு நா எங்க வீட்டுக்காரு கைய கொடஞ்சிட்ட
கைய ஒடச்சா போட்டீங்க
ஆமா
ம்
அப்பறோ சேரி அ அ லைட்டா தா விடுவாருன்ட்டு நானு காத காம்ச்ச ஒக்காந்துட்டுருக்க படக்குன்னு உள்ளவரைக் உட்டாரே உட்டா தொண்டக்குள்ள போயிருக் மாட்ருக்கம்பி
அப்ப அந்தளவுக்கு உள்ள எல்லா செப்ட்டிக்காயிருக்கு
நம்ம அந்த இது ஜவ்வு இருக்குல உள்ள அது வரைக்கோ பின்னுஸ் போயிருச்சி யூக்கத்துல என்ன பண்றோ அரண்டவனுக்குல்லா இருண்டது கண்ணுங்குற மாரி
ஆண்டவனுக் இல்ல உங்களுக்கு
இல்ல அது என்ன டயலாக் எனக் தெரில சரியா
எல்லாத்தையு மாத்தியாச்சு
அரண்டவணக்குலா இருண்டதெ
இருண்டக்கன் ஆ ஆமா ஆமா அப்டிதா
ஆ அரண்டவனுக்குலா இருண்டதெலா பேய்யி அப்டிங்கற மாரி
ம்
அந்த நேரத்துல எ கையில கடச்சது பின்னூசி
எடுத்து வுட்டு விளாசிட்டிங்க
வெளாசுனா நூ நூ நல்ல ஆக மொத்த அந்த உள்ள போன பூச்சி வந்துச்சான் தெரில ஜவ்வு வெளிய வந்துருச்சு
வீட்டுக்காரு ஃபஸ்ட் திட்டல
அவர் நல்ல மனுச திட்டமாட்டாரு
அடிச்சி விட்டாரோ
இல்ல இல்ல அந்த அளவுக்குல்லா இல்ல
வேர்என்ன தா பண்ணாரு
அவர் என்ன பண்ணுவாரு வா கூட்டிட்டு போய் கால க்ளீன் பண்றேனு கூட்டிட்டு போயிட்டாரு
எத்தன நாள் போனீங்க ஆஸ்பித்திரிக்கு
ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு மூன் நாள் மாத்தர மருந்தலா அந்த மா அதா அது என்னன்னா அது காத க்ளீன் பண்ணி அந்த ந பண்ண அந்த கஷ்டோ நா காதுல பிங்கி சுட்டப்போ திட்டாத திட்டலா அந்த மருந்து விதமா உள்ள போயிருச்சு வலிக்குதுன்னு தெரியு டொடக்கு டொடக்கு ஊத்திர்றது
பே தணியு
இத்தனையு சேந்தி ப் இப்புடியா பாவி மனுஷ அப்டிங்கற மாரி ஆயிடு
வைத்திய தானே பண்ணாரு
அதா தா தா அதா அப்றோ சேரின்னுட்டு ஒரு மூன் நாள் கழிச்சு மறுபடியு போனா மறுபடியு களப்புறட்டுடா பொன்னியு தம்பியோட ஃப்ரெண்டு் ஒருத்த வந்தா
கனவா
பாவோ அவ ஜிக்கிட்டா இன்னைக்கு
அவ கைய மட்டு ஒடச்சா பரவாயில்லியே அவ முழுசா தள்ளியே விட்டாச்சு டாக்டர தள்ளி வுட்டாச்சு
அச்சச்சோ
அதாவது ஃபர்ஸ்ட் நாள் இருந்தது விட நம்ம ரெண்டா டைம் போம்போதுதா பெரிய வேற மாரி ஆயிபோச்சு ஆ மொத்த மூனு தடவ போனோ மூணு தடவையு காது ரெடி பண்ணி அந்த காத ரெடியாற வரைக்கு காதுல பஞ்சு வச்சுட்டே தா சுத்திட்டு கடந்தே ம்
ம் இப்ப பரவால்லயா
ஆ எப்டியோ ரெடி ஆக்கிட்டோ
ஏ திட்னிங்க ஏ
ஆமா
நேத்து ஏசி பக்க தல வச்சு படுக்க மாட்டிங்க
இல்லயா அதாவது என்ன இப்ப பினிஸ் வந்து தேவைனா அது தேவைனா அப்டினாலு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவ யோசி இப்ப கையில தொடறது மத்தபடி பினிஸ் தொடர்றதே இல்ல ஆமா நம்ம கை சும்மா இருக்காது
ம்
அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு நா தப்பு பண்ண இப்ப யாராவது காத கொடஞ்சாலோ பின்னீஸ் இல்ல பட்ஸ்ஸ வட்டு கொடஞ்சாலோ ஆ சைடூசி வச்சி கொடஞ்சாலே நா புத்திமதி சொல்ற ஏனா நரக வேதன நா அனுவிச்சிட்ட இல்லையா
அதே தா அதே தா
அதனால அவுகங்ளும் அதயே அனுவிக்க கூடாதுன்ட்டு நம்ம எச்சரிக்கையா சொல்றதுதா
ஒன்ஸ் பட்டுட்டாதா அதோட வலியு வேதனையில்லா தெரியும்
அதா அதா
இது தா என் பக்கத்திலியுமே ஆச்சி
எங்கீங்க
நமக்கு தா எற்கனவே பிரசர் இருக்கே
ஓ
அந்த டைம்லல்லா ரெண்டு நாள் நைட்டு வேல செஞ்சிட்டு அடுத்த நாளே காலையில உக்காந்து வேல செஞ்சிட்டுருக்க சாயங்காலோந்தா ஒரு மாரி பெயின் ஆயிச்சி
ஓ
கண்ணே தெரில ஒரு மாரி ஆயிருச்சி இப்போ போயி உடனே மாத் திரய சாப்ட்டு மாத்திர எல்லா போட்டவொன்னே கொஞ்ச ரிலாக்ஸ் ஆயிட்ட
ஓ
அதுக்கு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சி பாத்தா கூட வேல செய்றவருக்கு அந்த மாரி சிம்டம் தெரிஞ்சிச்சி நைட்டு உக்காந்து வேல செஞ் சிதா திடீர்னு அவருக்கு சல்லுன்னு வேர்த்து ஊத்துது
ஆ
இது ஃபேன்லா ஓடிட்டிருக்கு
ஓ
நைட்டு ஒரு பன்னண்டு மணிக்கி
சேரி சேரி
மாரியா இருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு தண்ணியெல்லா குடுத்தா இன்னங்க போய் நா சாப்ட்டு வந்துற ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு குடு குடுனு ஓடி போயி சாப்ட்டு வராரு
ஆ ஆ
நானு இந்த ரண்டு நாளா சொல்லிட்டே இருக்க போயி செக் பண்ணுவனாங்கிறாரு மனுச
ம் ம்
ஒன்னு மெடிக்கல்லயே போயி செக் பண்ணீன்னா செக் பண்ணி சொல்லிருவாங்க நீங்க ஹாஸ்பிட்டலு போனுன்னுல்லா பயப்படாதீங்க அப்டின்ன
ம்
இல்லைங் கண்டிப்பா போயிற இங்க வேல முடில வேலய பாத்துட்டு இருந்தா மனுச ஒடம்பு பாக்க முடியாதுங்க ஃபஸ்ட்டு ஒடம்பு போயி பாருங்க
ஆ அதா அதா சேரி ஒடம்ப பாருங்க நீங்களும் ஒடம் பாத்துக்கோங்க ஃப்ரீயா இருக்கமோது வாங்க வீட்டுக்கில்லா
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ஊர் போயிருக்காங்க வந்துட்டா வர
சேரி சேரி
ஆக்காஷ் கிட்ட கூட்டுவற
சேரிங்க அ ப ஆ சேரி சேரி பாத்துட்டு கூப்டுங்க
ஆ
ஆ அ